ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லாருக்கோந் தோழி ஆ தோழி இப்போ ஆ நம்ம வந்து ஆ இப்பறா என்னத்த பத்தி பேசலா அப்டின்னு பாத்தா அப்டின்னாக்கா உணவகங்கள்ல நம்ம வந்து சாப்பிடலாமா அப்டின்றத பத்தி பேசலாந் தோழி
அ சரி தோழி உணவகங்கள்ல கண்டிப்பா நம்ம சா ப்படறது வந்து ரொம்ப கொறச்சிக்கிறது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது தோழி முடியாத பட்சத்துக்கு கொஞ்சமா கொறச்சிக்கலாந் தோழி உணவகங்கள்ல பாத்தீங்கன்னா ருசிக்காக எவ்ளவோ கெட்ட விஷ்யங்கள்ல்லா அதுல கல க்கறாங்க அவங்களோட பிசினஸ்க்காக அவங்களோட ஆம் வருமானத்துக்காக ஆ பாத்தீங்கன்னா நெறைய நறைய கெமிக்கல்ஸ் இந்த அஜினமோட்டோ மாரி கெமிக்கல்ஸ்ல்லா நறையா கலக்கறாங்க எம்பையங்கூட கடைலே சாப்பட்ணு கட சாப்பாடு தா அவருக்கு புடிக்கு வீட்ல சாப்பட்ற சாப்பாடு புடிக்காது அ நான்வெஜ்ஜுன்னா சாப்ட்ருவாரு ஆஸ் ன் அ சைவோ அப்டினா சாப்ட மாட்டாரு அ கடைலே வாங்கி குடுத்து வாங்கி குடுத் த்து பாத்தீங்கன்னா கேக்கறதெல்லா வாய்ங் குடுத்து வய்த்துல பாத்தீங்கன்னா அல்சர் வந்துருச்சி
க்கு அவ்ளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருந்த தோழி
அ ஆமா அப்ப வேணா நம்ம வந்து எதோ ஒன்னா ஆனாய்டு கடைல வந்து சாப்பட்றதுன் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச ஆனா அது சுவை வந்து கொஞ்சோ கூடுதலா இருக்கு அப்டிதான தோழி ஏனா உணவுகள் அது வந்து இது ம் அஜினமோட் டோம் அது போல ன்னு தேவையற்ற ஒரு கா சாப்படவே கூடாது அப்டின் தடை பண்ருக உணவகத்தெல்லாமே கலக்கறாங்க
ஆமா தோழி இப்ப கலருக்காக பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலரு அந்த கலரு க்காக கலக்கப்பட்ற எல்லா விதமான கெமிக்கலுமே உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தோழி அது டைரக்ட்டா நம்மளுடைய உடல் உறுப்புகள பாதிக்கு தோழி இப்ப ஃப்ரைட் ரைஸுன் பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல அந்த ரெட் கலர கலந்துதா பொரிக்கறாங்க தோழி அப்டி பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா எண்ணைல பொரிக் கறதே ரொம்ப கேடு அது ரெட் கலர போட்டுட் போட்டு பொரிச்சி அத சாப் பிடும் போதோ நம்ம கொழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதோ ரொம்ப ஆரோக்கிய கேடு கு தோழி
க்ரீன் ஜி ஆர் ப்ரிஸ் ஆமா அப்ப அதுக்கு நம்ம வீட்ல செஞ்சி குடுக்கலா அதாவ்து அ ஒர் நமக்கே எடுத்துக்கோங்களே நம்பளே ஒரு சாப்பாட வந்து நம்ம கடைல வாங்கி சாப்ட்டம்ன்னா திரும்பவு நமக்கு அந்த சாப்பாடு கடைல வாங்கணு அப்டின்ற மாரி நம்ளுடைய மைண்டுக்கே தோணுது அது வ அது என்ன என்ன காரணோ அப்டின்றது எனக்கு தெரியில ஆனா நமக் வந்து திரும்ப திரும்ப இந்த கடைல வாங்கி சாப்ட்டா நல்லாருக்குமோ அப்டின் தோணுது அது வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அப்டின் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு அந்த மாரி தான தோழி தோணுது நமக்கே அப்டி இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பிடி தான இருக்கு அ அதாவ்து எல்லா த்தியு நம்ப வந்து சாப்பட போறது ஒரு ஒரு எதோ ஒரு சூழ்நில காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சாப் பட வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயதுக்கு நம்ம தள்ளப்பட்றோ எ வீட்லயே வந்துட்டு எ மூணு வேளைக்குமே சமைக்கிறது ஒய ஓ பி ஒரு நாள் ஃபுல்லா சமையல் சமையல்ன் பண்ணீட்ருக்கறதுக்கு ஒரு நாள் நமக் ரெஸ்ட்டு தேவப்படுது சோ அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கடை சாப்பாடு சாப் ட்டா நல்லாருக்கு அப்டின் தா தோணுது ஆனா வந்து கடைகள்ல ஒரு சில கடைகள்ல பாத்தீங்க அப்டின்னாக்கா அ ரொம்பவு சுத்தமா சமைக்கிறாங்ளா அப்டின் பாத்தா நிச்சயமா இல்ல
ஆமா தோழி நா அந்த மாரி யோசிக்கிற ஆள் இல்ல தோழி நா ரெஸ்ட்டு சமையல பொறுத்த வரைக்கு பசங்கள பொறுத்த வரைக்கு ரெஸ் ட்டு தேவ நம்ம கடைல வாங்கி குடுக்கலான் நெனைக்கவே மாட்டே தோழி அதுங்க என்ன கட்டாயப்படுத்தி தா நா கடைல வாய்ங் குடுப்பனோ தவர கடைல நா இப்ப என்ட்ட இட்லி மாவு இல்ல வேற எ அப்ப எனக்கு கால டிஃபன் என்ன செய்யலா அப்டின் யோஸ்ச்சா கடைல இட்லி மாவு வாய்ங்களாமான் யோசிக்க மாட்டே இல்ல இட்லி வாங்கிக்குவோமா இல்ல வேற எது வாங்கி குடுக்கவோமான் யோசிக்க மாட்டே நா வந்து சேமியா வாங்கி உப்மா பண்ணீர்லாம் அதுக்கு பதில் பச்சரிசி வாங்கி வேற எதாவ்து டிஷ் பண்ணி குடுக்கலாம் ஆ வேற எதாவ்து யோ பண்ணி குடுக்கலா அப்பிடிதா நா யோசிப்பே பாத்தீங்கன்னா நா மசாலா பொடியெல்லா கூட வெளில தா வாங்கறதே இல்ல தோழி சிக்கன் மசாலா சாம்பார் பொடி நம் நம்ம கொழம்புக்கு போடுற தூளாகட்டு எதுவுமே நா கடைல வாங்க மாட்டே தோழி எல்லாமே நா வீட்ல தயார் பண்ணி வெச்சிக்கு மஞ்சள் தூள் கூட நா வாங்க மாட்டே தோழி கடைல வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கிறதுதா தோழி ஆனா அது மாரி ஆனா எ பசங் சங்க அப்டியே ஆப்போசிட் தோழி கடைல சாப்பட்ணு அப்டின்னா ரொம்ப ஆர்வோ நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாத அந்த உணவோட பெயர் எல்லா பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு தெரியுந் தோழி கடைல போயி உ உக்காந்துகிட்டு அதுங்க அதுங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாது அப்டியா இப்டி கூட ஒன்னு இருக்கா அப்டின்னு நம்ம யோசிக்கிற மாரி இருக்குந் தோழி
ஆ ஆமா தோழி இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஆ ஆ அப்டிலா கேட்டுட்டோ அப்டின்னாக்கா வீட்லதா அரைச்சு நாங்க வந்து பயன்படுத்துறே அ அதாவ்து வெளியிலலா வந்துட்டு எதுவு வாங்கி நா செய்யறது கெடையாது வீட்லதா எ அத்தன மசாலாவுமே வெ கொழம்புத்தூளு என்னனு ஆனா நம்ம மஞ்சத் தூளுல்லா நா வந்து கடையிலதா தோழி வாங்குறே அது எப்படி வந்து பயன்படுத்தறது அப்டின் எனக்கு தெரியல
ஆ மஞ்சள்த்தூள் பாத்தீங்கன்னா தோழி இந்த கறி மஞ்சள் வாங்கி க வெயில்ல காய வெச்சு அ ஒரு கால் கிலோ அளவு வாங்கினாலே போது தோழி வெயில்ல காய வச்சு அரைச்சு வச்சுக்கிட்டோ அப்டின்னா அதுல வந்து ரொம்ப நெறைய ம் ம் அது பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கி க்கிய மான நம் மருத்துவ குணங்கள்லா நெறை இருக் கு மஞ்சள்ள பாத்தீங்கன்னா இப்ப கடைல கெடைக்கிற மஞ்சள்ல வந்து நிறைய கெ நெறைய கெமிக்கல்லா கலக்குறாங்கன்னு சொல்லி மருத்துவர்களோட கருத்து தோழி நம்ப அரச்சி வெச்சு உபயோகப்படுத்துறதா நமக்கு ரொம்ப நல்லது தோழி ஒரு கால் கிலோ வாங்கி கறி மஞ்சளா வெயில்ல நல்லா காய வெச்சிட்டு மிஷின்ல குடுத்து அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது தோழி
ஆ அப்டிங்களா அப்ப எடுத்து வெயில காய வெச்சு நம்ம பயன்படுத்தணு
ஆமா தோழி அதுல பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி எல இருக் க்கில்லயா பிரியாணி எலைய அந்த மஞ்சத்தூள்ள போட்டு வச்சட்டீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந் து அவ்ளோவா கெ கெட்டு போகாது அவ்ளோ சீக்கிரோ கெட்டு போகாது தோழி அ வெயில்ல கூட நம்ம அப்பப்ப காய வெச்சுக்கலா தோழி கால் கிலோ அளவு னா கொஞ்சமா இருக்கு அத நம்ம பயன்படுத்திக் கலா தோழி நம்ம நெறைய விஷயத்துக்கு மஞ்சத்தூள் நா மஞ்சத்தூள் போடாம எந்த சாப்பாடுமே அதிகளவு செய்யறது இல்ல
ம் நானுமே அப்படிதா தோழி மஞ்சத்தூள் வந்துட்டு நா மேக்சிமம் எல்லாத்துலையுமே நா கலந்துருவே ஆனா நா ஒவ்வொரு தரையு மஞ்சத்தூள் போடும்பொழுது நா யோசிச்சுட்டே போடுறது என்னனாகா இது வந்து நெறைய க கலப்படம் இருக்கு அப்டின் தானே சொல்றாங்க இப்ப நம்ம வந்து பொது அம் அம் அதா ஊடக ங்கள் வழியா நம்ம பாக்குறோ இல்லையா அந்த ஊடகங்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா மஞ்சத்தூள்ள வந்து நெறைய கலப்படம் இருக்கு அப்டின்னு தா சொ சொல்றாங்க ஆனா நா ஒவ்வொரு தடவையு நா மஞ்சத்தூள் எடுக்கும் பொழுது இந்த நெனப்போட தா தோழி எடுத்து நா போடுறே ஏனா நம்ம நா பயன்படுத்துறது அப்டின்னா அது ஒன்னுதா மஞ்சத்தூள் மட்டுதா நா கடைலருந்து பயன்படுத்துறே ஆனாலு எனக்கு அந்த ஒவ்வொரு தடவையு நா யோசிச்சிட்டே எடுப்பே இதுல கலப்படொ இருக்குன்னு சொல்லிருக்காங்களே இதுல கலப்படம் இருக்குன்னு சொல்லிருக்காங்களே அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா தோழி நீங்க அரச்சி உபயோகப்படுத் துங்க தோழி
ஆ அதா தயாரிச்சு எனக்கு வந்து பயன்படுத்துவே பயன்படுத்துறது வந்து எனக்கு தெரில தோழி அத எப்டி அரச்சி ச
அது எதுவுமே இல்ல தோழி கரிமஞ்சள்னு சொல்லிட்டு கடைல வாங்கிட்டு வெயில்ல காய வெச்சுடோனா அது நல்ல பொரபொரப்பாய்டு சொல்லுங்க தோழி ஆமா தோழி ஆமா தோழி நீட்டா நம்ப மிளகாத்தூளுக்கு போட்டு அரப்போம்ல தோழி
ஆ அந்த மஞ்சள் தூள்த ஆ ஆ அந்த மஞ்சள வாங்கிட்டு
அத வாங்கி வெயில்ல காய வச்சு மிஷின்ல குடுத்து அரச்சட்டு வந்துர்ணு தோழி
அவ் வெயில்ல காயவச்சி அரச்சிக்கணு
ஆமாந் தோழி
ஓ சரி சரி சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ அதுல வேற எதுவு கலந்து அரைக்கலா வேண்டா வெறு மஞ் சள மட்டு காயவச்சி அரச்சிட்டா பூச்சி புடிக்காம இருக்குமா
ஆ பூச்சி புடிக்க செய்யுந்தா அதுக்காக நம்ம வந்து பிரியாணி இலையஅதுல போட்டுக்கணு அப்ப இப்போ வெயில்ல போட்டு எடுக்கணு நீங்க கொஞ்சமான அளவுல வாங்கி அரச்சு வச்சீங்கனா உங்களுக்கு அந்த அளவுக்கு அ பூச் சி புடிக்காதுதோழி நம்மளுக்கு சீக்கிர செலவாகிடு திரும்ப நம்ம அரச்சுக்கலா
ஓ செரி செரிங்க தோழி செரிங்க தோழி ஏன்னா நாம அது எனக்கு வந்து இப்ப தெரியல பாருங்களே ஆனா நா ஒவ்வொரு ஓ ஏன் கேக்குறீங்க நா எங்க வீட்ல மளிகை கடை வச்சிருந்தோ மளிகை கடையா வச் கும்பொழுது இப்ப நா கடை வந்து ஏ கடையை வந்து காலி பண்ணக்கூடிய உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த மஞ்சள் வந்து அவ்வளவு இருக்கு தோழி அந்த மஞ்சள் வந்து அவ்ளோ இருந்தது கிட்டத்தட்ட எப்டி பாத்தாலு ஒரு அர கிலோ முக்கா கிலோ போல மஞ்சள் முக்கா கிலோ இல்ல அது இருந்தது நெறைய கடைக்கு பயன்படுத்தினது தான மஞ்சளு ஒரு கம்பு கட்டபைக்கு அர கம்புப்பை போலா இருந்துது மஞ்சளு அத எப்டி பயன்படுத்தணு அப்டின்றது தெரியாம அ வந்தவங்களுக் கொஞ்சோ கொஞ்சோ அள்ளி குடுத்த மத்தபடி அந்த மஞ்சள அப்டியே தண்ணில காய வச்சு தண்ணில போட்டு அத போட்டு இத போட் வீணாவே போய்ச்சு கொண்டு வேஸ்டா கொட்டுன
அப்டியா தோழி
எனக்கு பயன்படுத்துற முறை எனக்கு தெரியல சுத்தமா இப்பயுமே பாருங்க இந்த அரச்சி தேச்சிக் குளிப்போம்ல மஞ்சளு
ஆமா தோழி
ஆ அந்த மஞ்சளையுமே பாத்தீங்க அப்டின்னாக்கா அதுமெ அர டப்பா கெடக்கு ஆனா இப்ப வரைக்கு இந்த டப்பா அந்த மஞ்சல்ல பூச்சு புடிக்குது
ஆமாந்த அது பூச்சி புடிக்க தா செய்யு தோழி பாத்தீங்கனா அந்த மஞ்சள் எல்லா அது வீணா போகாம இருக்கிறதுக்காக கெமிக்கல் கலக்குறாங்க அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது இல்லன் சொல்றாங்க தோழி
ஆ ஆமா அதுதா இந்த மஞ்சளுமே பாத்தீங்கனா நா அப்டியே அப்டியே இருக்கு அது எப்டி எதாச்சு வச்சா வீணா போய்டுமா என்ன ஆனா அந்த டப்பாகுள்ள இருக்கு போது சரிங்க தோழி நீங்க சொன்ன ட்ட நா கண்டிப்பா இந்த தடவ ந நா நா வந்து செஞ்சு பாக்குற மஞ்சத்தூளை நா வந்து அரச்சி எப்படிங்கன்னா அதுல கறி கறி கறி எல போட சொன்னீங்க எல போட சொன்னீங்களா அதுல
அ கறியிலா கெடையாது இந்த என் பிரியாணிக்கு போடுவோம்ல ஒரு எல பிரிஞ்சி எலன் சொல்லுவாங்க இல்ல நீட் நீட்டா ஒரு எல மாரியே இருக்குல்ல பச்ச கலர்ல நீட் நீட் ட எல மாரியே இருக்கு காஞ்சி போயி அந்த எலைய போட்டு போட்டு வச்சிக்கனு அடி வரைக்கு கொஞ்சோ நெறையாவே போட்டுக்கலா போட்டு வச்சிர்ந்தா அந்த அளவுக்கு வீணா போகாது நீங்க கொஞ்சோ நெறையாவே அரச் சுட்டீங்க அப்டினா வெயில்ல காய வச்சி கூட எடுத்து வச்சுக்கலா தோழி
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி நா அத தா நா கண்டிப்பா இந்த முறையு நா வந்து ந தனால் பயன்படுத்தி பாக்கற எப்டி இருக்குன் சொல்லிட்டு நானா உங்க கிட்ட பேசியே நா நெறைய விஷியங்கள நா வந்து செஞ்சி பாத்த அந்த எ இட்லி பொடியா இருக்கட்டு அம் அது இட்லி பொடி எல்லாமே செஞ்சு பாத்தே எல்லாமே நல்லா இருந்துச்சி நா இப்ப கண்டிப்பா நா இந்த மஞ்சள நா மஞ்சள ஒரு தரவ நா பயன்படுத்தி பாக்கறே தோழி
சரி தோழி
ஆ எப்டி இருக்குன்றத பாத்துட்டு நா உங்களுக்கு சொல்ற ஆனா எனக்கு இதே தா அத எப்டி பயன்படுத்துறதுன் தெரியாமலே நா வெச்சிருந்தே இல்லனா கண்டிப்பா நா வந்து அத பயன் படுத்திருப்பே
செரி தோழி
ஆ நா பயன் படுத்திட்டு உங்களுக்கு நா எப்டி இருக்குன் சொல்ற தோழி நன்றி தோழி அடுத்த அழைப்புல பேசுவோ ஆ